ஆ சொல்லுங்க சிஸ்டர்
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
நல்லா இருக்கங்க சிஸ்டர்
உ அப்புறங்க நம்ம உங்க ஸ்கூல் லைஃப பத்தி சொல்றீங்களா
ஓகே சிஸ்டர் நம்ம ஸ்கூல் லைஃப் பத்தி பேச்லா பட் நேம் நா மென்ஷன் சொல்லாமா
ஆஹா நோ
ஒன்லி அபௌட் ஸ்கூல் லைஃப்
ஆமா
ஓகே என்னோட ஸ்கூல் லைஃப் சொல்லும் போது நா கேஜகல இருந்து டுவெல்த் வரைக்கோ ஒரே ஸ்கூல்ல தா படிச்சே சோ எனக்கு ஃபிஃப்ட்டீன் இயர்ஸ் ஒரே ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸ் தா சோ அது வந்து எனக்கு எப்டி சொல்ல ரொம்ப எல்லாமே தெரிஞ்ச முகங்கள் தெரிஞ்ச டீஸு டீச்சர்ஸ் சோ என்னோட சிப்லிங்ஸ் எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தா படிச்சாங்க நா படிச்சி முடிச்சதுக்கு அப்புறமு அவங்க அங்கதா படிச்சாங்க சோ அதனால இப் போவு அந்த ஸ்கூலுக்கு போனனா எல்லா டீச்சர்ஸ் அண்ட் சார்க்கு வந்து என்னோட நேம் அப்டியே தெரியு அது ஒரு ந ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் ஒரு இதுவாருக் ரொம்ப நாள் ஆனக்கப்றோமு டீச்சர்ஸ் அண்ட் சாருக்கு வந்து நம்மளோட தெரிது எங்க பாத்தாலு பேசுறாங்க அந்த ஒன் சப்பான்ய டைம் அந்த டீச் சர்ஸ் சாருக்கெல்லா பயந்து ஆ எப்டிருந்தோ இப்ப வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க சோ அதெல்லா யோசிக்கும்போது அந்த டைம்லா எவ்ளோ சேஞ்சஸ் ஆகுது அதுக்குள்ள நம்ம இவ்ளோ வளந்துட்டோமா சோ அந்த மாரி தா யோசிக்க தோணு
அது ஒரு மகிழ்ச்சி தானே ஏங்க
என்ன சிஸ்டர்
அதுல ஒரு மகில்ச்சி ஒரு ஹாப்பி இப்ப நம்ம வொந்து மிஸ்ஸு கிட்ட வந்து நம்ம படிக்கும் போது அடி வாங்கிருப்போ திட்டு வாங்கிருப்போ பயந் துருப்போ ஆனா இதுவே
அதேதா அந்த டீச்சர்ஸ்ல்லா ஆ எங்க பாத்தாலு எப்டி இருக் க்கீங்க எப்டி இருக்க இப்ப என்ன பண்ற அந்த மாரி கேக்கும்போது ஒரு டைம்ல நம்ம இவங்களுக்குல்லா பயந்து அடிவாங்குவோன் சொல்லி படிச்சோமே அப்டின்னு சொல்லிட்டு தோணு உம் அதுவு ஒரு ஒன் டு சிக்ஸ்த் வரைக்கு ஒன் ஃப்த் வரைக்கு ஒரு ஹாப்பி லைஃப் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கு வேற ஒரு லைஃப் சொன்ன மாரி போகும் போது லெவன்த் டுவெல்து அது வேற மாரியான லைஃப் நல்லா இருக்கும்
ஓகே ஓகே பரவாலங்க
உம்
இப்ப எங்களுக்குக்கல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து பஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து ஃப்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஆமா ஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸாண்டர்ட்ல இருந்து ஃப்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சேன் அங்கே எல்லாமே எங்க ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்கய சொந்தக்காரங்களோட சில்றன்ஸ் இவங்கல்லாம் படிச்சாங்க க்லோஸ் ஆயிட்டமா நெக்ஸ்ட் சிக்ஸ்து போனோமா ஆறதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு அக்க அதுவும் ரொம்ப ஒரு புது புதுமையான ஒரு பிஃரெண்டு் நெறைய பேர் கடைச்ச சாங்க மிஸ் எல்லாமே வந்து எப்டின்னா எங்க பே ஃமிலி ஏதாவது பங்க்ஷனா அவங்கள கூப்பிடுவோம் நாங்க வீட்டுக்கு வாங்க சா அப்பலாம் எங்க ஊர்ல திருவிழா வாங்க அது மாரி நம்ம கால் பண்ணி ஒரு ரிலேட்டிவ்னா எப்டி இருப்போம் பேசுவோம் எப்படி நம்ம சேட் பண்ணுவோம் அந்த மாரி ஒரு மிஸ்ங்கற மாரியே எங்களுக்கு தோணாது நம்ம ஒரு ரிலேட்டிவ் நம்ம எப்டி பேசுவோம் ஆஹ் என்ன பேருக்கு மட்டும் மிஸ் மிஸ்ன்னு கூப்டுவோம் அவ்ளோதான் மித்தபடி ரொம்ப ஷேர் பண்ணுவோம் எல்லாமே எங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு எப்டின்னா பெரிய பெரிய எல்லாம் சொல்ல மாட்டோம் இந்த மாரி யாரது வீட்டுக்கு வந்தாங்கனா இந்த மாரி பண்ணுவாங்க ஆஹ் சின்ன சின்ன ப்ராப்ளம் இந்த படிக்கும்போதெல்லாம் ப்ராப்ளம் வரும்ல இந்த பொண்ணு எனக்கு இரசர் தரமாட்டேன்ட்டாங்க அப்டில்லாம் சின்ன சின்னதா சண்ட வரும் கும்ல அதனால என் கூட அவ பேச மாட்டேங்கிறா அந்த மாரிலாம் நடந்ததெல்லாம் போய் சொல்லுவோம் மிஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டும் அப்புறம் நா லேவன்த டுவல் ங்க எல்லாமே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிச்ச ஸ்கூல் அப்பறம் லெவன்த டுவெல்த்தும் வேற ஸ்கூல் போனேன் ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து பத்தாவது வரைக்கும் இருக்கனா
ஓ அதுனால லெவன்த்து டுவெல்த்து வேற ஸ்கூல்
வேற ஸ்கூல் மாறுன வேற ஸ்கூல் போனப்ப அந்த ஸ்கூல்லயு அத புதுசா அங்களுக்கு ஒரும்னு புதுசா இருந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஜா ஒரு குளோஸ் ஆகுறதுக்கு ஒரு ஒ ஒரு மாசோ இருக்கு ஒரு மாசோ பக்கமே எனக்கு ஸ்கூல் போகவே புடிக்காது ஐயோ யாருமே என்ட பேசல எல்லா புதுசா இருக்காங்க அவிங்கல்லாஸ் கேங் கேங்கா இருக்காங்க செட்டா இருக்காங்க நம்ம தனியா இருக்கோ எனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸே புடிக்கல அப்டின்னு நா எந்த அளவுக்கு நா ஃபீல் பண்ணனோ அத விட ட்ரிபுள் மடங்கு நா சந்தோஷமா இருந்த ஆம்ஆ அந்த ரெண்டு வருஷ்மே எப்டின்னா நாங்கதா டானு நாங்க சொல்றதா நீங்க கேக்கனு அப் அப்டிங்கற மாரி ஒருஸ் ஒரு பந்தாப்பு மாரி
அது லெவன்த்து டுவெல்த்து வந்து ஒரு மெமரபுள் அதுதா லைஃப் அதா லெவன்த்து டுவெல்த்து வந்து கொரோனா பீரியடு லெவன்த்ல வந்து பாத் தீ லெவன்த்து ஒழுங்கா போச்சு டுவெல்த்துல வந்து ரொம்ப கிளாஸ்லா இல்ல இப்ப லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப மிஸ் பண்ணுவ
ஓ ஓகே ஓகே ம் அப்புறோ நாங்க படுச்சப்பல்லா பசங்க பொண்ணுங்களா நாங்க வேறுபாடல்லாம் பாக்க மாட்டோ காலைல ஒம்போது மணிக்கு பெச கிளாஸ் வெப்பாங்க ஓ எப்டின்னா ஒரு இதுக்கு அந்த சனிக்கெழம ஞாயித்து கெழம இந்த மாரி ஞாயித்துகெழம மேக்சிமம் வெக்க மாட் டாங்க சனிக்கெழம வெப்பாங்க
ம்
அப்பம் போது நாங்க போவோமா நாங்க ஒம்போது மணிக்கு ஒம்போதுக் சொல்லுவாங்க நாங்க ஏழே முக்காக்கே போயிருவோ
சேர் அப்பதான அரட்ட அடிக்க முடியுன்ட்டு
ஆமா ஏன்னா அது பிரைவேட் ஸ்கூல்னா இந்த டைம்முக்கு தா வர்ணு அங்கல்லா வாட்ச்மேன் இருப்பாங் ங்க அதெல்லா இருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அப்டி இருக்க மாட்டாங்கல்ல நாங்கதா நாங்க போயிட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லா சாப்பாடு வீட்ல இருந்து எத்துட்டு போயிறது பசங்க பொண்ணங்க எல்லா ரவுண்டா உக்காந் எல்லாமே ஃப்ரெண்டு தா யாருமே வந்து அந்த மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க
அந்த அனுபவோ இல்ல ஏனா எனக்கு வந்து நா கேஜில்ல இருந்து டுவெல்த்து வரைக்குமே ஒரே ஸ்கூல் பிரேவேட் ஸ்கூல் தா சோ அதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்லயே தே ஜாலியான மூமெண்டஸ் இருக்கு என்ஜாய் பண்ணுவாங்களா சொல்லிருப்பாங்க ஆனா எனக்கு அது தெரியாது என்னோட ஹஸ் பண்ட் சொல்லுவாங்க இந்த மார்லா இருக்கு அவங்க வந்து லெவன்த்து டுவெல்த்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது சொன்னாங்க இந்த மாரி எல்லா இருக்கு அப்டின்ட்டு
நம்ம ஃப்ரீயா இருக்கோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க ரொம்ப இது பண்ணுவாங் மாட்டாங்க அவங்கவந்துக் அது
இதா நம்மதா சீனியர்
ம் நம்ம ஏத்துமே பேச மாட்டாங்க அடிக்க மாட்டாங்குங்க வாயில மட்டுந்தா திட் தீட்டுவாங்க நீ எல்லாம் படுச்சு என்ன ஆகப் போற சொல்லுக்கு சொல் சொல்றதே நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு திட்டுவாங்க நீ நீ திட்டு திட்டுன்னு இந்த காதுல வாங்கி இந்த இந்த காதுல உட்டுருவேன் அப்டிங்கிற மாதிரி ஓடும் அப்பாம் பி டி கிளாஸ் எல்லாம் இருக்கும் பி டி பீரியடுனா ஓடி
எங்கல்லாம் பி டி க்கே விட மாட்டாங்க டென்த் து வரைக்கும் டென்த்துல எல்லாம் புடிச்சி வச்சிருப்பாங்க பி டியே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு பண்ணீங்க ஏதாவது ஒரு மேம் வந்து கடன் வாங்கிடுவாங்க அந்த கிளாஸ்ஸ அதுலயும் சோசியலுக்கு ஒரு மேம் வருவாங்க அவுங்க எல்லாம் இப்ப எங்கிட்ட பேசு போது நீக்களா மேம் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கனக்கா இருக்கோம் இப்ப வரும்போது யாருனா கௌசிகா ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஆனா அப்போ பார்க்குபோது அவுங்க அவுங்களுக் பாத்தாலே பொண்ணுங்க பொண்ணுங்க பசங்கன்னு பாரபட்சமே பாக்க மாட்டாங்க
ம் ஓ வெளுக்கறதுக்கு
சா அதுவும் லஞ்ச் பீரியட்டுதான் வருவாங்க லஞ்ச் முடிஞ்சி அடுத்தது அவுங்க க்ளாஸ் யாருக்காது லஞ்ச் வாயில போகுமா ஒன்னுல்ல எல்லா பயந்து ஓரு ஒரு கைல புக் இருக்கும் ஒரு கையல லஞ்ச்
ம் நீங்க இதெல்லாம் வேண்டியிருக்கீங்களா எப்படின்னா ஸ்கூல் டைம்ல இந்த மிஸ்னுக்கு போட்டணு வரக்
ஆ அதெல்லா நெறையத்தேன் வேன்டிருக்கேன் நம்ம படிக்காம போனா ஆ நம்ம படிக்காம போனா மீட்டிங் ஆனா ஐயா இன்னும் ஃபைவ்மினிஸ் அந்த ஃபைவ்மினிஸ் எப்டியாவது போயிடனும் பெள் அடிச்சிடணும் ஹோல் க்ளாஸ் நமக்காக நாங்க வேண்டுவோம் அல்ல மா நீங்க வரைய விடா அவுங்க காசு வந்து நீங்க ஏன் கீலயாவது விழுத்தடணும் அப்டின்னு சொல்லிட்டு வேண்டுவோம்
ஆ நாங்க அந்த மாதிரி வேண்ட மாட்டோம் லீவ் போட்டுருணோவிங்க மீட்டிங் வச் சனும் ஏன்னா அடிக்கடிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்
ஆ மீட்டிங்க இது ஏதாவது அவுங்களுக்கு உடம்பு சர்ல்லனா ஒன் வீக் லீவ் போட முடியும் நம்ம ஜாலியா இருக்கலா
ஆமா அதுவும் இல்லாம அதேமே எங்க அடிக்கலாம் மாட்டாங்க ஒன்லி வாயிலதான் நீ பேசு பேசு எங்க வீட்டுல எல்லா கேட்காத பேச் சா பேசு பேசு அப்படின்னு பேசி ஆஹ் நல்லா ஜாலியா இருக்குங்க நாங்கெல்லாம் நாங்க செவுரு ஏறிலாம் குதிப்போம்
அந்த மாதிரி எஸ்பரியன்ஸ்ல்ல ஏன்னாது கவர்மெண்ட்ஸ்கூல் கிடையாதுல்ல பிரைவேட்டுன்னே வாட்சஸ்மன் இருப்பாரு மத்தியானோம் மத்தியம் ஏதாவது எனக் ஏதாவது உம் படிக்கலன்னா எனக்கிறோ ஏதாவது ஒடம்பு சரிஇல்லாட்டி வீட்டுக்குடுவாங்க அம்மா அப்பாக்கு போன் பண்ணி கூடாது அதான் அம்மா அப்பா கேட்பாங்க உடம்பு சரியில்ல வீட்டு கூடவா இல்ல இங்க வச் வச்சிக்க வான்ட்டு அந்த மாதிரி கேட்டுதான் விடுவாங்க நான் எப்படா வீட்டுக்கு விடுவாங்க அந்த அந்த ஸ்கூல் சோசியல் மேம் எல்லாம் வர்ரது இ பயத்திலேயே இருக்கு படிச்சிட்டன தெம்பா போலாம் ஆனா ஏன்னா வந்தோன கொஸ்டின் கேட்பாங்க
ஓ எங்க நான்லாம் சோசியல சென்ட்டம்ங்க
நான் சப்ஜெக்டுக்கு நாங்க நைன்டி பிளஸ் கிட்ட வந்துட்டோம் எல்லாருமே அவ்ளோ ஸ்ட்ரிக்டா நீங்க பண்ணிங்க அவ்ளோ மார்க் வாங்கி வச்சிட்டாங்க அந்த ஒண்ணு தான் அவங்க பண்ணதுல இது அ எல்லாத்தையும் திட்டி அடிச்சு எடுத்து சொல்லி கொடுத்து நல்ல மார்க் வாங்க வச்சிட்டாங்க
ஹம்ம் எங்க சோசில் மிஸ்ஸுக்கு அவங்க எப்படின்னா என் என்னோட ஹிப் சைஸ்லதான் இருப்பாங்க ரொம்ப குட்டயா இருப்பாங்க இருப்பாங்க அவங்களோட இது மரபணுவ அந்த மாதிரி ஆஹ் ரொம்ப குட்டையா இருக் இருப்பாங்களா அவங்க அவங்க நாங்க எங்ககிட்ட பேசனும் அப்படின்னா கீழே உக்காரு அப்படின்பாங்க நாங்க கீழே ஒக்காந்து தான் அவங்க பேசறதை கேட்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப குட்டியா இருப்பாங்க அவங்க எவ்ளோ நேரம் அண்ணாந்து பார்த்து பேசுவாங்க அப்புறம் ஒரு ஸ்கேல் ஒண்ணு வச்சுப்பாங்க கையில படிச்சு எங்கிட்ட ஓப்பி படிச்சி எங்கிட்ட ஒப்பி அப்படிம்பாங்க
உம் உம்
அப்ப ஒரு பீல்லாகும் எனக்கெல்லாம் ஓ நம்ம டியூசன் வந்திருக்கோம் ஸ்கூல் வரல ரொம்ப கலாய்ப்போம் மிஸ்சு டீச்சர் எல்லாத்தையும் கலாய்ப்போம் பட்ட போட்டு ஒரு சார் வருவாரு சோசியலுக்கு நாங்க டென்த் படிக்கும் போது அவர நாங்க சொல்வோம் பட்ட முருகன் அப்டினு சொல்லுவோம் அந்த மாரி ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லி சொல்லுவோம் அப்படின் ஒன்னு பொருத்துக்கோங்கடி ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவோம் அப்புறம் வந்து இன்னொரு சோசியல்சாரு அவரு என்ன சொல்லுவாருன்னு அவரு எங்களை திட்டுவாரு படுவா பண்ருட்டி தேங்காய் ரொட்டி என்னென்னமோ சொல்லி திட்டுவாரு
எங்களுக்கு இந்த மேம் வந்தாலே ஐயோ வந்துட்டாங்களா அங்கந்து வர போதே சொல்லுவாங்க ஆனா மேம் சோசியல் மேம் வராங்க எல்லாம் அமைதி ஆயிரும் எல்லாம் புக்கும் கையுமா இருக்கும் யார்ல வந்தோன்னு கேட்பாங்க யாரல்லாம் படிக்க எழுந்திருங்கன்ட்டு எழும்பனா எல்லாரும் முட்டங்கள் போட்டு விடுவாங்க ஹோல் கிளாஸு முட்டங்காள்ள நின்னு இருக்கோம் அப்பவும் அப்ப போட்டி தானே எவ படிச்சிருக்கா யாரு படிக் பர்ஸ்ட்ரேங்க் எடுக்கும் புள்ள படிச்சிட்டா அந்தபுள்ளை அடி வாங்குதா நான் முடிச்சிட நீ முடிச்சிட்யா அந்த மாதிரி தான அதெல்லா நினைக்கும் போது ஒரு காலத்துல அப்படில்லாம் இருந்தோம்ல இப்ப எப்படி இருக் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்து இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு டியூஷன் எடுக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லி் கொடுக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டுமா
அப்ப பாருங்களேன் நம்ம இவ்வளோ ஈசி யானதா நம்ம படிக்கும்போது கஷ்டப்பட்டோம் அப்டி
ஆஹ் ஆனா இப்ப அதே இது சேம் நம்ம சுச்வேஷன்ல இப்ப அந்த பிள்ளைங்க இருக்கும் போது அவங்களும் படிக்க கஷ்டப்படுவாங்க நம்மளுக்கு அது ஈஸியா தெரியுது அவங்களுக்கு அது கஷ்டமா தெரியுது
ஆமா அந்த ஏஜ்ல நமக்கு வந்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு
ஆஹ் அதுவும் வீட்டுக்கு போனவனே டியூஷன் போகனும் டியூசன் போயிட்டு திரும்பவும் வந்து அப்ப வந்து போனும்னு கூட மாட்டாங்க டிவி பாக்க எல்லாம் நமக்கு இதா இருக்கும் போன்லாம்எல்லாம் அவ்வளவா டிவி தான் எப்பாட டிவி ரிமோட் கிடைக்கும் ம் டிவிய இருந்து பாக்கலாம் அதவும் சிபிலிங்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு வேற சண்டை வரும் ஆஹ்
ம் சரிங்க தோழி அடுத்த அழைப்புல பேசுவோம்
ப்பா
உம்